ஹலோ அண்ணே
அது என்ன கத தெரியுமா? நேத்து நா பா அப்பல அப்பல அப்பல என்ன பண்ணான்னா உக்காந்துகிட்டு ஆ நாளக்கி ஜூலுக் போகணு ஜூலுக் போகணு ஜூலுக் போகணுனு சொல்லிக்கிருந்தா
ஆ
ஜூலுக்கு போகணுன்னு சொன்னவ என்ன பண்ட்டா திடீர்னு ஆ ஆ மிஸ்ஸு அடிச்சிச்சு நா போமாட்டே அப்பிட்னா என்னடா போமாட்டேன்னு சொல்ற அப்பின்னு கேட்டனா அதுக்கு அவே சொல்றா ஆ இங்கனக்குள்ள அடிச்சாடா முதுகுல அடிச்சாங்னா செரி புள்ள பொய் சொல்லாது நம்மளுக்கு ம்ல பிள்ள பொய் சொ ல்ல மாட்டா அப்டின்னு சொல்ட்டு சேரி அப்டின்னு சொல்ட்டு எங்கனக்குள்ளடா அடி ச்சன்னு மறுபடியுங் கேட்டா இது பண்ணே சேரி போமாட்டா பிள்ள அழுகுதுன் சொல் ட்டு ஒடனே ஆ கேப்போன்னு சொல்ட்டு இன்னக்கி கால்ல கொண்டுபோய் ஸ்கூல்ல அண்ணியே விட்டுட்டு வந்துச்சு மனசுல அண்ணிக்கி ஓடிட்டே இருந்துச்சு ஏ எப்டி அடிக்க முடிஞ்ச்சு எப்டி அடி ச்சு அது ஏன் அடிச்சாங்கனு கேட்டுட்டே இருந்துச்சு சாயந்திரோ அதோட வந்து ட்டு மத்யானோ வந்துட்டு நா இது மாரியே ஓடிக்கினு இருக்க கூடாதுனா இது கேட்டுட்டு வந்து திருப்தி இன்னக்கி வந்து எதுக்குனு கேட்ருவோ அப்புன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஆ அப்டி அப்டியே போய் கேட்டா போய் கேட்டா அ கிளாஸ்ல போயம் நடத்தும்போது ஒரு எடத்துல உக்காரவே மாட்டிங்கறா சுத்தி சுத்தி சுத்தி சுத் தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வருதா
ஐயய் யோ
க்குள்ள வருதா ஆ ஒ ஒ சேட்ட ரொம்ப பண்ணவுன்னே சும்மா முதுகுல அப்டி தட்டிருப்பாவ அது இப்டி பண்றா ஆனா துருதுருன்ருக்கா ஆனா சேட்ட சேட்ட பண்றா அப்டின்ட்டாவுக ம்
ஆனா படிக்கிறானாம்மா சொல்லி குடுத்தா சொல்றானா அதல்லா பண்றா
றா போல
ஆ
சொன்னாக இந்த மாரி
அங்க போயு அடங்கலயே அந்த பைய
ஆ
அங்க போயு அடங்க மா
அடிச்சாலு அவ அடங்க மாட்டா அவ எதை இன்னமு சொல்றே எதையுமே நீ இன்னமு சொல்ற பத்து தடவ கூப்டு காதுலயே வாங்க மாட்டா
அவ ஏண்ணா அப்டி இருக்கறா ஆ எனக்கே புரியிலயே
என்னது
இல்ல ஏ இவ்ளக்கு சேட்ட பண்றான்னே தெர்ல
அது வந் து போய் அது அதா அது ஒரு ராசி அது ஒரு ஒரு பிள்ளைக ஒரு இது மாரி இந்த கொரங்குகள் பாத்திருக்கியா ஏய் இல்ல உண்மை லயேதா அதோட குணாதிசியோ ஒரு சில வி ஷியன்னா ஒருத்தவங்க வந்து அடிக்கடி நாப்பது வய சுல நாய் குணோ மாரி ஒவ்வொன்னு இருப்பாகன்னு சொல்லுவாகல்ல அது மாரி இது வந்து ஒரு தெய்வக்குழந்த மாரியா அது மாரி அந்த வகையற சொல்லுவாகல்ல ஆ சேட்ட பண்ற கொழந்தைன்னு சொல்லுவாகல்ல
ஆ இப்ப இவனுக்கு என்ன ராசி
இவனுக்கு என்ன ராசின்னு தெர்லயே இவனுக்கு என்ன ராசி கும்ப ராசி
ஆ
கும்ப ராசி மீன ந ட்சித்திரம் மீன மீன ஆஹா கும்ப நட்சத்திரம்மா கும்ப ராசி சதய நட்சத்திரோ
ஆ அது நம்மோ கொ குடும்பத்துல யாரு
யாருக்குமே இல்ல கும்ப ராசி யாருக்குமே இல்லயே
ஆமா அப்டி இருந்தா கூட அவங்க கொணோ மாரி இருக்குதுன்னு சொல்லலா யாருக்குமே இல்லியே
அதா அது ஆ அது அன்மார் ராசின்னு நெனைக்கிறே அனுமாரு இந்த கிழ இந்த இல்ல போட்ருக்கு அதுல ஒரு பேப்பர்ல போட்ருந்துச்சு என்ன ராசின்னு அந்த ராசில பிறந்தாருன்னு அதே மார அத நீ உன்னிச்சு நீ கவுனிச்சு பாரு ஒரு நாளைக்கி எங்கயாச்சு நீ பாத்தயினா ஒரு எடத்துக்கு போம்போது ஒரு எடத்துல சும்மா இருக்காது தலைகீழா தொங்கு இப்டி விழுகு போகு பண்ணு ஒரு பொருள எடுத்து உருப்படியா பண்ணாது ஒரு
ஆனா அவனுக்கு பயமே இல்ல நம்ம இப்போ இங்கிட்டு போனா விழுந்துடுவோன்ற
அந்த பயமே கெடையாது
ஆமா
டிவில பாத்தன்னா அந்த பேய்க்கி பயப்படுது எதுனா ரூம்க்குள்ள இருட்டுக்குள்ள போமாட்டிங்கிறா அந்த பேய் பேய்னு பயமு இண்டக்கி இந்த இந்த பாப்பா பண்ண வேல ம் அவ சரித்தா அதா அப்பற என்ன அதோட அத நீ அத பாரு அந்த அனுமார பாரு கண்டிப்பா என்ன பண்ணுனா ஒரே ஒரு செகண்டு் உஸ்ஸுனு உக்காராது வயசானா அது
ஆமா அது வயசானது கூட உக்காராது ஓடிக்கிட்டேதா இருக்கு
து என்ன ஒண்ணு சின்ன ஒரு செகண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு சேட்ட அதா அது ம்
அவ போக்குலயே விட்டு அ து அவனா மாறுனாதா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அடிச்சாலும் பண்ணாலு தி
ம்ஹூம் வேஸ்ட்டு அடிச்சாலு வேஸ்ட்டு இன்னொன்னு கேளுவே ரெண்டு நாளா போட்டு அடிக்கிற இல்ல என்ன பண்ணா தெரியுமா நேத்து விளாட வான்னு சொல்லிப்பு ட்டு வெளையாட வர்லயா ஃபோன் பேசிட் ருக்கேன்னு சொல்ட்டு அங்கிருந்து இவ்ளோ பெரிய விட்டுட்டு எறியறா எம்மேலயே அப்ப நா அடிச்சன்னா அதுக்கு பயோ இல்ல
ஆமா ஆமா அடிக்கிறாங்களேங்கிறது தோணல அவனு க்கு
அ
ம் ஆனா அப்பிடிதா பண்ணுது இப்ப இது இதுவு அப்பிடிதா பண்ணு ச்சு எல்லாத்தையு வெளையாட்டு ஜாமா ஃபுல்லாத்தையு விட்டு விட்டு விட்டு மேலயே எறி யுது அவுங்க தாத்தா மேல எறி யுது ஆயா மேல எறியுது எல்லாரு மேல எறியு து கால்ல எட்டி ஒதைக்கிது எ எத்தன தடவ சொன்னாலு புரியமாட்டிங்குது
அது ஏன்னா அது செல்லங் குடுப்பா பெரியவுக அது செல்ல ரொம்ப குடுப்பா அ
ம் என்ன பண்ணாலு தெரியமாட்டேங்குது
அன்னக்கி ஒரு முட்டாய் போய் எடுக்க போனே நா எடுத்து குடுக்காதங்கிறே பிச்சு தரன் தொங்கிட்டே இருந்தா எடுப்பு அதே மொத நாள் அடி வாங்னது அம்மா போய் என்ன சொல்லுச்சு எடுத்து குடுத்துச்சு எடுத்து குடுத் தவுன்னே எனக்கு கடுப்பாயிடுச்சு நான் சொல்லிக்கிருக்கே அப்புற அவே அடம்புடிக்கிறான்னு தெரிது இப்ப நீ இந்த வேலய செஞ்சியினா அப்பறோ
அது வந்து ஆ அவங்களுக்கு யாரு க்கு புடிக்காது இப்ப அது அழுத உட்னே எடுத்து குடுத் தர்றாங்க அவுங்க பண்ற தப்புனாலதா இன்னமு நம்ம திருத்த முடியாம இருக்குறது ஆரம்பத்தில நம்மோ விட்டுட்டோன்னா அப்பிடிதா ஆகு
கடைசிவர குடுக்கவே இல்ல முட்டாய நா தூங்கி எந்திரிச்ச பெறகுதா குடுத்தே
அது என்ன ஆயிருன்னா கொஞ்ச நாள் அப்டியே போக போக நம்ம மேல வெறுப்பாயிரு யாரு குடுக்குறாங்களோ அவங்க மேலதா பாசமா போயிரு இவங்க இப்பிடி தப்பு பண்றாங்கன்னு ம் அதுதா இ பாப்பா எதோ சொன்னா என்னமோ பண்ணா நாக்க கடிச்சுக்கிட்டு குத்துறாகல்ல கைல அது மாரி பண்ணவுன்னே அவங்க அ ப்பா திட்னாங்க திட்னவுன்னா இது போயிருச்சு அவங்க ஆயாகிட்ட போயிட்டு அங்க போய் சொல்லுது அம்மா அப்பாவு வேணா எனக்கு அம்மாவு அப்பாவு புடி க்கில ஆ ஆயாவதா புடிச்சிருக்கு ஆயாதா என்னய அடி க்கில அப்பிடின்னு அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணனு சொல்லு அவுங்கதா மாத்தி சொல்லி குடுக்கணு அவங்க நல்லதுக்குதா அடிக்கிறாங்கன்னு அப்பிடிலா இல்ல சேரி அப்ப நீ ஏன் கூடயே இருந்துரு தெனமு இந்த மாரி மாத்தி சொல்லி குடுத்தா அப்புற அது
அந்த பிள்ள என்ன நெனைக்கு அது தப்புல்ல ரொம்ப தப்பு அத செய்ய கூடாது ம்
அதுதா அவுங்கவுங்களுக்கே தெரியணு
தெரியாம இல்ல அது வேணுக்குமே பண்றது
ம்
வேணும்னே பண்றது நம்ம கண்டிக்கல நம்ம அப்பற நேத்து போட்டே ஒரு போடு இனிமே எடுத்து அம்மா பக்கத்துல அம்மாவ திட்டு இப்ப திட்னே வச்சுக்க அம்மா என்ன பண்ணு சங்கடப்படு இவன போட்டே ஒரு போடு அதோட நேத்து முந்தா நேத்து போய் படுத்தவந்தே கா அப்ப எந்திரிச்ச பெறகு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எட்டி பாத்தா அடிச்சவுன்னே அவ பேச மாட்டா என்ட்ட நா பேசறனா இல்லையானு கோவமா இரு எட்டி என்னய பாப்பா
ஆ
ம் அப்பறந்தா ஒரு முடிவு எடுத்துட்டு நா அப்ப அப்பற எட்டி பாப்பா வெளாடுனே எம்மேல பயோ இரு க்கு அந்த பயத்துல அடிப்பே
ம்
யாருக்காச்சு ஒரு ஆளுக்கு பயோ இருக்கணு இல்லன்னா அது இன்னொன்னு மெய்ன் காரணோ அடம்புடிக்கவே கூடாது
ம் அது இது ரொம்ப கோவோ வந்தாதா ரொம்ப கத் துறா அது அது எ ப்பிடி மாத்தறதுன்னே
அடிச்சுதா மாத்தணு
அடிச்சாலு அடி வாங்கிட்டு திரும்ப நம்ம அடிச்சாலு இன்னா ஓவராதா பண்ணுது
ம் மெரட்டிப்புடனு கதவ சாத்தி இருட்டுக்குள்ள வ ச்சுப்புடுவே அப்டி இப்டி மெரட்டிரணு பேச்சுலயே
ம்
நம்ம சவுண்டு அதிகமா குடுக்கணு அதுக்கு நேரா புரியுதா சவுண்டு கத்தறோட அதிகமா மூஞ்சிய மாத் தி இது உர்ருனு வச்சுக்கிட்டு குடுத்தோம்னா அது அப்பிடியே அடங்கிரு ஆனா பக்கத்துல யாரு இருக்க கூடாது ஹெல்ப் பண்ற மாரியா அடிச்சவுன்னே ஓடி ஹெல்ப் பண்ற மாரி ஆள் ந்தா நம்மள மதிக்காது யாரு கண்டுக்க கூடாது அந்த மாரி மெரட்டணு ம்
ம் கத்துறதுலதா எல்லா அப்டியே ஒரு
ம்
ம் இன்னக்கி டாக்ட்ருகிட்ட போனப்பயு அதுதா கேட்ட நா இந்த மாரி க த்துறனால ரொம்ப கத்துனா கூட கூட வாய் திக்குமா என்னன்னு கேட்டே அது எதுவு பிரச்சன இல்ல இந்த இந்த வயசுல எல்லா கொழந்தைங்களுக்கு இப்பிடிதா கோவோ வரு அப்டின்றாங்க
அப்பனா இப்ப பேசுதுன்னா பிரச்சன இல்ல பேசிரு வாய் திக்கல்லா வராது அது போக இன்னொன்னு என்னன்னா நெறைய புள்ளைக பேசாம இருந்து கூட பேசிருக்கு ரொம்ப நாள் சேந்து கூட பேசிருக்கு
ம் ம் அது நல்லா பேசிக்கிட்டு இருந்துட்டு அத் அதுவே இப்டி பேசுறது அதுவே சொல்லுது பாப்பாவே சொல்லுது ஆ அவுங்க அப்பா கிட்ட சொல்லுது பாருப்பா நா இப்டி பேசுறல்ல தெரியுதா நீ வா என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்குது
என்னது
பாப்பாவே சொல்லுது அவுங்க அப்பா கிட்ட பேச வ ரும்போது அது ஒரு பேசவே முடியலன்ட்டு சொல்லுது நா பாரு எப்டி பே சற பாரு எனக்கு பேசவே முடியல என்னய ஆஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காட்டு
அப்பிடின்னு சொல்லுதா
சொல்லுது அது சொன்னனாலதா ஃபஸ்ட்டு அன்னக் கி ஒரு நாள் போனோ ஆஸ்பிட்டலுக்கு
ஆ
ம் இப்ப இது வேற ஆஸ்பிட்டலுக்கு போனோ
இப்ப நா சொல்ற கேளு ஒரு விஷயோ பிள்ளைக இருக்கா அதாது சின்ன பிள்ளைக வெளாடற பிள்ளைக நல்லா
இங்க யாருமே இல்லண்ணே
இங்க வேண்டா இங்க இருந்தா அந்த
பக்கத்துல
ஐயயோ சேரி விடு ஒண்ணும் பண்ணாது விடு அதா ஏதோ மாப் மாதாவளுக்கு வேணிக்க செஞ்சானா அம்மா
ம் ஆமா ஸ் சொன்னாங்க ம் ம்
வேண்டிக்க
அது பெரியமா சொன்ன ஒன்னே எனக்கு அப்பா நாபகந்தா வந்துச்சு
ஏ
அப்பா மாதா கோயில்லதான பஸ்ட் வேண்டிக்குவோ பஸ்ட்டுளா அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணும் போதுல்லா அந்த சாமியதா வேண்டிக்கிட்டாங்களா ச்சா ஆம் மா அது சொல்லலன்னா ப் அப்பாவே சொன்ன மார் இருந்துது எனக்கு
ஆமா ஆமா இருக்குமே நெனப்பு இல்லாம இருக்குமா
ம் ம் ம்
ஒரு செகண்ட்ல ஆ இதுவா போயிட்டாரு காணாம போயிட்டாரு
டெய்லியு நெனைச்சுமே என்ன பண்ண முடியு வாழ்க்க அவ்ளோதா
அது எல்லாரு ஒரு நாளைக்குப் போராளுதே அது தப் ப்புள்ளய் ஒ நல்லா இருந்தவர் திடீர்ன்னு என்ன பண்ண முடியு ஒன்னுமே முடியாது வேற அத பேசிட்டே இருந்தா நம்முளுக்கு மனசு சங்கடமாயிரு
ஆமா சேரினே ம் ம்